ஹலோ ம் கேக்குதா ம் சொல்லுங்க செரிங்க அப்போ நம்ம அந்த இயற்கைய பத்தியே பேசலா
அதா ஆ இயற்கை அதா சொல்றே பூ பறிக்கணு நோன்பின்னு ஒன்னு எங்க ஏரியால வந்து ஒரு பங்க்ஷன் இருக்கு அப்டீன்னா என்னனு தெரியுங்ளா இட் மீன்ஸ்
தெரியாதுங்க நோன்பிங்கறதே எங்க ஊர்ல இந்த மாறி ஒரு வார்த்தையே கெடையாதுங்க அது இப்ப நீங்க சொல்லிதா நா கேள்வி பண்றே
பொங்கல் மூணு நாள் பொங்கல் இருக்குங்ளா
ஆமா ஃபர்ஸ்ட்டே என்ன தலப்பொங்கல் சொ தலப்பொங்கல்ல தைப் பொங்கல்னு சொல்லுவாங்க அடுத் து மாட்டு பொங்கல் சொல்லுவாங்கள அது என்ன காணும் பொங்கல் எங்க ஊர்ல பொங்கல் எப்டி நடக்கோ தெரியுமா செம்ம மூணு நாளுமே ஜாலியா இங்க மூணு நாளுமே நாங்க பிஸியா இருப்போங்க
ஏங்க ஒர்விசயோ சொல்ட்டுங்ளா உங்ககிட்ட ஒன்னு ஆக்சுவலா வந்து அ நாலு நாள் ஃபஸ்ட்டாலா வந்து காப்பு கட்டும்பாங்க காப்பு கட்டுனா தெரியுமா உங்குளுக்கு
தெரியாதுங்க நெஜ மாவே
காப்பு கட்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வேப்பந்தல மாந்தல அதுக்கப்புறோ ஒரு அந்த செடி ஒண்ணு இருக்கோ அந்த செடி அதுக்கப்புறோ ஒரு பூவோட இது இருக் அதெல்லா வந்து நம்ம வீட்டுக்குல்லது அதெல்லா சாப்பு கட்டுவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு பைக்குக்கு
எல்லாருமே கட்டுவாங்களா வீட்டுல இருக்க எல்லாரு
எல்லாரு இல்ல வீட்ல இருக்கவங்க ஜென்ஸ் வந்து எல்லா எல்லா ஊர்லயு கோயம்பத்தூர் எல்லா வீட்லயுமே கட்டுவாங்க காப்பு கட்டுறதுங்கிறது அது வந்து முந்தநல்
முட்டு கோயம்புத்தூருமா உங்க ஊர்ல கிறிஸ்டின்ஸ் எல்லா கிடையாதாங்களா ஹிந்துஸ் மட்டும்தா இருக்கீங்களா என்ன கிரிஸ்டின்ஸ்ம் கட்டுவாங்களா அது எப்டி
கிறிஷ்டின்ஷ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஏரியா ஒரு ஏரியா ஒரு ஏரியால வந்து அவங்க மீன்ஸ் எல்லா ஏரியாலயுமே இருக்க மாட்டாங்க மீன்ஸ் கலந்துல இருக்க மாட்டாங்க அப்பல்லா இருக்க மாட்டாங்க ஒரு ஊருக்கு ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு ஏரியில வந்து கிறிஸ்டின்ஸ் மட்டு இருப்பாங்க முஸ்லிம்ஸ்ன்னா முஸ்லிம்ஸ் மட்டு ஒரு ஏரியால இருப்பாங்க ஹிந்துஸ்ஸுன்னா ஹிந்துஸ் அந்த ஏரியலா இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப புலியகுளம் புலியகுளத்ல வந்து முஸ்லீம் கிறஸ்டின் ஜாஸ்தியா இருப்பாங்க அங்க ஹிந்துஸ் ஏரிய ஜாஸ்தியா இருப்பாங்க மீன்ஸ் எங்க ஏரியால வந்து ஹிந்துஸ் ஜாஸ்தி எங்க ஏரியால அந்த மாதிரி ஒரு ஏரியல்ல ஒருத்தாங்க அப்டியே ரிலீஜன்ஸ் மாதிரி ஒ ஒரருத்தங்க இருப்பாங்க ஆ மோஸ்ட் ஆஃப் தி எல்லா ஹிந்துஸ் ஜாஸ்தி அது விடுங்க நா என்ன சொல்றேன்னா அந்த ப்ர்ஸ்ட் வந்து காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க காப்புல கட்டிடுவாங்க காப்பு கட்டிட்டு செகன்ட் நாள் வந்து காணும் மீன்ஸ் அந்த காணு பொங்கல் கால்ல ஃபர்ஸ்ட் நேரத்துலே எழுந்துருச்சி சூரியன் பொங்கல் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் நாள் சூரியன் சூரியன் சூரியன் சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க அன்னிக்கு சாயந்திர தா வந்துட்டு பூப்பறிக்கணும் அப்டின்னு சொல்லுவாங்க புதுசா கல்யாணம்மானவங்க எல்லா வந்து அப்டி வந்து ஆ இதுல வந்து முருக்கு அதுக்கப்பற வந்து பார்த்தீங்கன்னா பொரி கடல கல்லபறிப்பி
ஏ அவங்க வீட்ல இருந்து அவங்க வீட்ல இருந்து சாப்ட மாட்டாங்களாக்கும் அதெல்லா
புரியல எங்க வீட்ல இல்லங்க அது ஒரு நல்லா இருக்கும்
இல்லங்க இங்க இல்லங்க எங்க ஊர்ல எல்லா என்ன நடக்கனுன்னா இந்த பொங்கல் அன்னிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பைய வீட்டுல பொங்குவாங்க அப்பற உடனே பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போயிருவாங்க நா சொல்றது கேளுங்க அவங்களுக்கு அன்னிக்கு தல பொங்கல் அவங்க வந்துட்டு பொங்கல் வந்து
புதுசா கல்யாணம் ஆன ஆனா நா சொல்லி ஆனா பொண்ணூர்ல கொண்டாடுவாங்க நா இல்லன்னு சொல்லல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க நா சொல்ற பரொசீஜர் படி சொல்ற மதிய என்ன பண்ணுவோ சாயந்தரம் என் பண்ணுவ மூணு மணிக்கு மேல அப்டியே போயிட்டு அந்த ரிவர் சைட்லலா வந்து ரிவரு அதுக்கப்பற அந்த வாய்க்கால் மாருக்கு
நீட்டா இருக்குமாங்கஸ்
ஏங்க நீட்ட எல்லாமே நீட்ட இல்லாத இடத்துக்கு போவாங்க பத்து கும்டுறதுக்குங்க போவாங்க நீட்டு தாங்க இருக்கு
ப்ப இல்ங்க நாங்கல்லா ஆனா நா அத சொல்ல கூடாது இப்ப நீ இந்த எங்க ஊர் சைடுல ஆத்தங்கற அந்த மாதிரல்லா கொஞ்ஜோ ஓ அறிவிக்கிற எல்லா கொஞ்ச நல்லாத தா இருக்கு இந்த ஃபேமஸான அறிவிக்கிற எல்லா ஆனா எல்லா எடமு நீட்டா இருக்காது நஜமாவே நீட்டா இல்லங்கிற மீன்ஸ் நீட்டா இருக்
புரியுது புரியுதுங்க
ஆ நீட்டா இருக்காது சோ நா அதனால கேட்டங்க
இல்ல இங்கதா கொஞ்ச நீட்டாதா இருக்கு ஏன்னா அப்பல்லா பண்ணாங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுருவானன்னு சொல்டு ஒரு பயத்துல நீட்டாதா வச்சிருப்பாங்க சேரிங்களா அது இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போவாங்க அங்கல்லா போயிட்டு ஒரு பெட்ஷீட்ட விரிச்சு கப்பிள்ஸ் கப்பிள்ஸ்சா உக்கான்டு இருபாங்க ஒரு பெட்ஷீட்ட விரிச்சு மேலவே
ஏங்க உய்யி அசிங்கமா இருக்காதாங்க வீட்ல உக் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்
பூ பூ எடுத்து தலையில பூ வச்சுவிடுவாங்க ஸ்நாக்ஸ் எடுத்து ஆளுக்கு சாப்பிட்டு கத பேசிட்டு ஒரு ஆறு மணி வரைக்கு உக்கான் டைம் ஸ்பெண்ட் பண்ட்டு ஒரு ஆறு மணிக்கு மேல அப்டியே வந்து படத்துக்கு கிடத்துக்கு போறேங்க படத்துக்கு போவாங்க சாய்ந்தரோ அப்புற அந்த ஊருக்குள்ள வந்து ஊர் ஊர் நோம்பி நடக்கு ஓ ஊரு அப்புற ரெண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் அதுதா ரெண்ட நாள் வந்து இந்த ஊர் பொங்கல்ன்னு சொல்லுவாங்க ஊர் மக்கள்ல்லா சே சேந்து அந்த மைதானத்துல வந்து ஊர் மைதானோன்னு ஒண்ணு இருக்கும் உங்க ஏரியால அந்த என்னன்னு தெர்ல சொல்றக்கு ஏரியா பே அப்படின்ன சொல்லுவாங்க என்னங்க
அதாங்க மைதானம் தா கிரௌண்டுன்னு சொல்வோ
மைதானோ ஊர் ஊர் மைதானத்துல வந்து எல்லா சேந்து பொங்கல் வைப்பாங்க அதுக்கு ஒரு பத்து பேர் பசங்க ஆர்கனைஸ் பண்ணி பெண்களுக்கான உறி அடித்தல் பெண்களுக்கு கையிறிழுத்தல் கோல போட்டி ஆண்களுக் கயிறு இழுத்தல் சைக்கிள் ஓட்டுதல் ஓட்ட பந்தயம் கண்கட்டி உரியடித்தல் இதெல்லா தெரியுங்களா உங்களுக்கு
தெரியுங்க
ம் கண்கருத்து உறி அடித்தல்
நாங்க ஊர்லதா எல்லா வருஷமு நாங்க நடத்துறமே அப்றோ அது எங்களுக்கு தெரியாதா ஹலோ
அதுல முக்கியமான சி ஹலோ கேக்குது சொல்லுங்க அந்த முக்கியமானவங்க முக்கியமானவங்களா சேந்து எல்லா போ போலீஸ்ல பர்மிஷன் வாங்கி லாஸ்ட் நாலு
அவங்களும் போலீஸ்ல மாட்டி சொல்லுங்க
ஏ பர்மிஷன் வாங்கி ஆர்கேஸ்டாவும் நடத்துவோ
ஆ அப்போ அப்பவாது எங்க ஊர்ல இந்த கடைசி நாள் குத்துதாங்க தாங்க முடியாது இந்த பசங்க
அதாங்க அ அது தாங்க சொல்றோ அந்த ஆர்கஸ்ட்டா வந்து கடைசி ஒரு மூணு வருஷமா நாங்கதா நடத்திட்டு இருக்கோ சரிங்களா அத நடத்தி ஓரங்கட்டி அந்த வீட்டுக்கு அவங்கள அனுப்புற வரைக்கு
எதுக்குங்க இந்த மண்டேல்லா ஓடைப்பாங்களே கண்ணாடி பாட்டல் எடுத்து மண்டய ஒடச்சு அப்படி எல்லா நடக்குமேங்க அந்த மாரி சம்பவங்களாங்க
உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத மாரி எல்லா உக்காண்டிருப்பானுங்க
ஆமாங்க அதாங்க கடைசி தடவ கூட யாரோ சொன்னாங்கங்க கண்ணாடி பாட்டல் அடித்து மண்டையை ஓடச்சு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிய கூட நல்லபடியா நட க்க விடாம பண்றதுல்லா அப்டிப்பட்ட ஊர்லாம் இருக்குங்க கேள்விப்பட்ருக்
ஏங்க அதுதாங்கே சொல்றோ அந்த ஸ்டேஜ்ல நாங்க இருக்கம் போது ஒரு இருவத்நாலு இருவத்தஞ்சி வயசு பசங்களே பண்ணுவாங்க கொஞ்ச மெச்சோடா
இல்லைங்க இந்த முப் இந்த முப்பது முப்பத்தோரு வயசு வெடக்
அப்டியிருக்கோனு அந்த ஏஜ் பசங்லா வந்து
ஓ அவங்கலா ஏஜ்க்கு
ஏஜ் பெர்சன் கிடையாதுங்க ஒரு நார்மலா கொஞ்சோ மெச்சூர்டா இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பங்க்ஷன் நடத்துறவங்கள வந்து உள்ளே உள்ளே உள்ள பங்ஷன் ஆர்கனைஸ் பண்ட்டு எப்படா அந்த ஆர்கெஸ்ட்ரா முடியு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு காலைலே பொட்டியை சாத் இத வச்சிட்டு வீட்டுக்கு போலா ஏ கோயிலுக்கு ஆ ஹலோ